ஹலோ
ஹலோ என்ன சார் பண்ணுறீங்க
நா இப்பதா அந்த சும்மா நடந்துட்டு இருக்கே சாப்பிட்டது ஒரு மாரி இருந்துச்சா செரி அதா கொஞ்ச செறிக்கட்டு அப்டின்னு சும்மா ஃபோன் பாத்துட்டு பாட்டு கேட்டு நடந்துட்டு இருந்தேச்சு
ஓகே ஓகே
ஆ
அது எங்க வீட்டுல எல்லாரு பேய கதையா பேசிட்டு இருக்காங்களா அதா வெளியில ஓடியாண்ட்ட செரி ஒகிட்ட பேசலான்ட்டு
பேய் கதையா என்ன பேய் கதை
தெரல அவங்க சின்ன வயசுல நடந்தது சும்மா இந்த மாதிரி உருவோ எல்லா பாத்தே ஆ அப்புறோ ஒரு டைம் வந்து எங்க தாத்தா வந்து ரொம்ப முடியாம ஒடம்ஸ் சர்லாம இருந்தாங்களா அப்ப வந் வந்து அவங்க எறக்கும் போது வந்து எங்க பாட்டி வந்து அவங்கள கூப்பிட்டாங்களா அத பத்திலா பேசிட்டு இருந்தாங்களா அதனால தா வெளியில ஓடியான்ட்டே உனக்கு இந்த மாதிரிலா ஏதாச்சூ நடந்தருக்கா நீ கேள்விப் பட்டுறிருக்கியா
நா பெய்க் கதெல்லா கேள்விப்பட்டிருக்கே ஆனா அதெல்லா நம்பற மாரியே இருக்காது எனக்கு அதனால அதனால அத நா நம்பு இல்ல என எனக்கு ஞாப்பகே வரோ எனக் பேய் கதெ உம்மைக்கு ஞாபகம் இல்ல நா தா சொன்னேல்ல அதனால சொல்லுவாங்க ஆனா சொல்றது எனக்கு அது நம்பற மாரியே இருக்காது போங்கடா காமெடி பீஸு அப்டின்னு சொல்லிட்டு நா போயிடுவே நானு ஒரு பக்கோ
அப்படியா அப்போ உனக்கு எந்த கதையூ தெரியாதா
ஆ எந்த கதயூ தெரியாதுன்னுல்ல நா வேணா உனக்கு அ செல கடவுள் பத்தி நா சொல்லுவா அ பேய்கதல கடவுள் இருக் இருந்தாரா இருந்திருந்தா எப்டி இருந்திருக்கூ இருந்திருந்தா எப்டி இருந்திருக்கும்ல்ல அத பத்தி எங்கிட்ட நா கண் கூட நா பார்த்த விஷயங்கள் நா சொல்லவா
ஆ செர் சொல்லு
ஆ இது வந்து நடந்து வந்து பாத்தீன்னா நா சின்ன புள்ளய இருக்கப்போ எனக்கு ஒரு அஞ்சு வயசு என்னவோ இருக்கோ நெனைக்கிறே ஆ அஞ்சு வயசா தெர்ல அஞ்சு வயச தெர்ல இல்லன்னா ஒரு ஏழு வயசு இருக்கோன்னு வச்சுக்கெயோ
அ
அந்த டைம்ல பாத்த அப்டின்னா எங் நா எங் அம்மா எங் அப்பா ஆ எல்லாருமே நாங்க எங்க அக் ச்செ ஊ எல்லாருமே எங்க அத்த ஊருக்கு போயிருந்தோ அது எங்கன்னு பாத்தீன்னா சேலத்துல இருந்து சேலம் தாண்டி ஒரு கிராமோ எளம்புள்ளன்னு ஒரு கிராமோ அங்க ட்ரெஸ்ல்லா துணிலா புடவல்லா நெய்வாங்க அங்க
ஓகே
நல்லா இருக்கே அந்த ஊரு அந்த ஊருக்கு போயிட்டு இருந்தோ ஆக்சுவலா ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இருந்தோ நாங்க ஓகேவா சோ அந்த டைம்ல என்ன ஆயிருச் ச்சி எங்களுக்கு பஸ்சு நடுவுல பிரேக் டவுன் ஆயிருச்சு அப்புறம் நாங்க அந்த கரெக்டா அந்த ஊரு பஸ் ஸ்டேண்ட் போயி சேர்றதுக்கு வந்து பாத்தீன்னா கொஞ்சொ லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு அ லேட் ஆயிச் ஆனோ அந் இப்ப கிராமத்துலலா எட்டு மணிக்கு அப்பற்னாலே எல்லா கொஞ்சொ அ யாருமே நடமாட்டமே இருக்காதுல்ல ஆள் நடமாட்டம்லா கெறைஞ்சிரும்ல்ல
ஆமா
நான் சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி ஆ அஞ்சு அந்த சமயத்துல சொல்றே
அப்பனா இருக்கோ அப்டிதா
அந்த டைம்லல்லா எதுவூ போனு டிவில்லா கிடையாதில்ல அதாவது இருந்துச்சு அனா எல்லார்க் கிட்டயூ இல்லில்ல அதனால அந்த டைம்லா அ அந்த டைம்ல இருந்தப்போ பாத்தீங்ன்னா எ எங்க அத்தயுமே கல்யாண ஆகி எங்க அத்திக்கு அந்த டைம்ல பாத்தீங்ன்னா எங்க அத்தைக்கே கல்யாண ஆகி ஒரு எட்டு வருஷெ கிட்ட ‌இருக்கோ நெனைக்கிறெ அ அவுங்களு செரி ஊர் பக்கொ வர்ஷத்துக்கு ஒருத்தரவதா போவாங்க அவுங்க ஊருக்கு போயு வ வருசத்து ஒரு தடவை போனன்னால ரொம்ப லேட் ஆச்சா அவங்களுக்கு சல சல வழி எல்லாம் ம மறந்துருச்சு எனக் அவுங்ளுக்கு அந் சமயத்துல என்னா பண்ணாங்க நாங்க ஒருத்தவங்கள்ட்ட பஸ்ஸு அந்த சமயத்துலக் கெடைக்கல எங்களுக்கு அதாவ்து பஸ் ஸ்டாண்ட்லருந்து அவுங்க வீட்டுக்கு போறதுக்கு டவுன் பஸ் வருவொல்ல லோக்கல் பஸ்ஸு அந்த பஸ் கெடைக்குல சரி என்னாப்பண்லா கொஞ்சொ நேரொ நடந்து பொய்ட்டேருக்கலா பஸ் சோ இந்தா ஏரிக்லா இல்னா எதாவ்து ஆட்டோ கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோ புடிச்சு பொய்ட்லா அப்படின்ற மாரி சொல்ருந்தாங்க அந்த சமயத்துல என்னாயிடுச்சுன்னா ஒரு கட் ஒரு கட்டத்துல மேல அந்த செய்டு எந்த கடையு இல்ல உள்ள ரோடு எதுவு வர மாரி தெர்ல ஃபுல்லா காடாதா இருந்துச்சு அதுக்கப்பற எங்க அத்த என்னா சொன்னாங்க இந்த காடு எனக் ஞாபகொ இருக்கு இதுல ஒரு ஷாக் கட்ருக்கு இதுல போய்ட்லா அப்டின்ட்டுன்னு அப்டின் சொல்லவு செரி ஓக்கே இதுக்குள்ள போயிட்லா அப்டி சொல்ட்டு எங்க அத்த பேச்ச கேட்டு நா எங்க அம்மா அப்பா எங்க அத்த அப்பற எங்க அத்தை பைய அவன் அப்ப கொழந்தையா இருந்தா அவன் அப்ப ரெண்டு வய்சு கொழந்த அவெ அவ எல்லாரும் போய்னுருக்கோ காட்டுக்குள்ள அப்போ பாத்தீன்னா ச காடு செமயிருட்டு அ எங்க அத்த டார்ச் லைட் வச்சிருந்தாங்க எங்க அப்பாவு வச்சிருந்தாப்புல அனால் டார்ச் அடிச்சுட்டு அப்டே பொய்ட்டேருந்தோ கொஞ் தூரத்துல எங்களுக்கு இங் எங்க திக்கு வலி மறந்துருச்சு அந்த ஒத்தையடி மாரி பாத போசொல்லுவாங்கல்ல அந்த பாத வேற ப் காணா போய்ட்ச்சா எங்க அத்தைக்கு தெரிய்லீங்களே மறந்துற்ச்சு எனக்கு கப்ளியோசிட்ருந்தாங்க அப்பறமேட்டு ஆப்போசிட்ல இருந்து இது யாரோ ஒருத்தர் நடந்து வந்துட்டுருந்தாரு ஆனா இங்குட்டு வழி இருக்கான் கேட்க ஏ இங்குட்டுலா வரீங்க இங்கிட்டு ந இந்த நைட் டைம்ல அப்டினு கேக்கு இல்ல பஸ்ஸவுட்டுட்டோ அதா வீட்டுக்கு இப்டிபோனு இது கொஞ்சொ குறுக்கு பாத தெரிஞ்சிருந்தா குறுக்கு வழி அதுனால நாங்க வந்தோ அப்டின் செரி பாத்துபோங்க பூச்சிகீச்சில்லா வந்துரபோது அப்டீ சொல்லவு சிரி இப்டியே போனீன்னா வழி வந்தறு அவ அவர்ஒரு வழி சொல்லிருக்காப்புல அதுவு நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச தூரொ போனன்னே வழி தெர்ல இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு அந்த சேடு பாத்தா அங்க ஒருத்தர் யாரு ஆப்போசிட்ட வழி கேட்டுருக்காங்க அவரு ஒரு வழி சொல்லிருக்காப்ல சீக்கிரபொயிடுங்க இந்த சமயத்துலல்லா ஏ இப்டி பண்ணிட்டுருக்கீங்க நட்ராத்தில காட்டைம்ல அதாவ்து அங் க வந்து நைட் எட்ர ஒம்போது மணிதா ஆயிருக்குது ஆனா அதுவே அவுங்க நடுராத்தி அப்பின்ற மாரி சொல்றாங்க ஓக்கேவா சொல்லவு அப்டி இப்டி சொல்ட்டு ஒரு பத்து மணிக்குதா ஒரு பத்து மணி போல ஒரு வழியா ரோடு வந்துருச்சு ரோடு பாத்துட்டாங்க அ அவுங்க ரோட்டுக்கிட்ட வந்து வெளியெரப்போ மணி ஒம்போது அம்பதோ என்னவோ ஒம்பதே முக்காவோ என்னவோ சம் எதோ இதோ ஒரு நேரஆயிருக்போல ஓக்கேவா அப்ப வெளியே வந்துட்டு ரைட் எடுத்துருக்காங்க கொஞ்சொ தூர தள்ளி போக ஒரு பொட்டிகட அதாவ்து டீ கட இந்த கூரகடல்லா போட்டு டீ கடை போட்ருப்பாங்கல்ல
ஆம்மா
ஆஹ் அந்த மாரி ஒரு டிக்கெட்டு அங்க போயிட்டு அங்க நாங்க இவங்க நடந்தா இவுங்களுக்கு ரொம்ப டயர்ட ஆகுதுன்னு சொல்லிட்டு செரி டீ குடிலானு இருந்தாங்க அதுக்கப்புறோம் அந்த டீ கடையில குடிச்சுட்டு உக்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ய ப் இப்ப கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்கள ஊர்ல இருந்து யாராச்சும் தெரியாத முகோம் வந்து பாத்தா யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஊருக்கு புதுசா எந்த வீட்டுக்கு வந்துருக்கீங்க அப்டின்னுல்லாம் சும்மாவே விசாரிப்பாங்க பாத்திர் ஆ அப்பிடி தேக்கும் போய்யி எங்க அத்தைய பாத்தோனே நீயாமா நல்லா இருக்கியாடா பாப்பா அப்டின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அ அப்புறோம் என்னம்மா இந்த நேத்துல அப்டின்டுனு இல்லன்னா பஸ் வுட்டு இருந்தோம் டவுன் பஸ் கெடைக்கல அ அதுக்கு அந்த அண்ணா சொல்லிருக்காரு இல்லமா டவுன் பஸ்ஸூ இப்ப நம்ம ஊருக்கு வரது இல்ல ஒரு மூணு மாசோம் ஆய்டுச்சு அப்டின்னு சொல்ல போக ஆ சேரி அப்புறோ எப்டி வந்தீங்க நடந்தே வந்தீங்களா ஆ ஆமாண்ணா நடந்து வந்தா இவ்வள நேரத்துல வந்துருக்க முடியாது இல்லனா அந்த காட்டுக்குள்ள பூ பூந்து நாங்க வந்துட்டோம் எது இந்த நேரத்துலயா அப்டின்ட்டுன்னு சொல்லவும் ஆமாணா காட்ல பூந்தா வந்தோம் ஏமா என்னாச்சு அப்டின்ட்டுன்னு சொல்லவும் அந்த அண்ணா என்ன சொல்லிருக்காங்க இல்லம்மா அந்த காட்ல இப்போ ஒரு நாலஞ்சு சிறுத்த இருக்குது அது கிட்டத்தட்ட உள்ள போனவங்க ஒரு பதினஞ்சு பேத்த அடிச்சு போட்ருச்சு நீங்க எப்டி இப்ப போயி ட்டு இப்ப திருப்பி வெளிய வந்திருக்கீங்க அத என்னால நம்பவே முடில அதும் நீங்க பேசிட்டு தான் வந்திருப்பீங்க லைட் அடிச்சுட்டு வேற வந்திருக்கீங்க ஆ சத்தோலாம் கேட்ருந்திருக்கும் என ஆனா எல்லாரும் பத்தரமா ஒரு இது கூட ஆகாம நீங்க பத்திரமா வந்துட்டீங்க அப்டி சொல்ட்டு இதுவே எந்திருக்க அது இந்த நேரத்துல உங்களுக்கு அங்க எதுமே தெரிஞ்சிருக்காதே அப்டின்னு சொல்லவு இல்ல நா நடுல்ல ரெண்டு பேரு வந்தாங்க அவுங்கதான் வழி சொன்னாங்க நடுல்ல ரெண்டு பேர் வந்தாங்களா மா இதுக்குள்ள யாருமே இந்த சமயத்துல போவே மாட்டாங்க நீங்க யார பாத்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்டின்ட்டு சொல்லவும் இவுங்க எல்லாத்துக்குமே ஒரு மாரி திக்குனு ஆயிடுச்சு அவுங்ளுக்கு அப்றமேட்டு அப்ப தான் வீட்ல வந்து பிரேயர் பண்ணிருக்காங்க அப்போ அங்க வந்தது ஒரு வேல தேவ தூதர்களாக இருந்திருக்கலாமோ கடவுளா இருந்துருக்கலாமோ அப்டின்னு சொல்ட்டு நெனச்சு அவுங்க உண்மைக்கும் அன்னைக்கு அவ்ளோ பிரேயர் பண்ணி அவுங்க அவ்ளோ தேங்க்ஸ் சொல்னாங்க அவுங்க உண்மைக்கே நாங்க இப்டிதா கடவுள் இப்டிதா வந்துவாரா அப்டின்ற மாரி இருந்துச்சு இது வரைக்கும் எங்க அத்தையும் சொல்றாங்க இது வரைக்கும் நீ அந்த மூஞ்ச நம்ம ஊர்ல நம்மூராளுங்கள் தான் எல்லாத்தியும் நீ பாத்துருக்கல்ல யாராச்சு பாத்த மாரி தெரிஞ்சிருந்தா இல்ல பாத்த பழகுன மொகமா இல்ல கேட்ட கொரலா அப்டின்ட்டுனு இல்லனா எனக்கு தெர்ல அவுங்களே ஊருக்கு புதுசுன்ற மாரி நெனச்சிட்டு இருந்தன் ஊருக்குல்லாம் புதுசால்லா யாருமே வரலமா நீ பாத்தது யாருன்னே எனக்கு தெர்ல ஆனா எப்டியோ கடவுள் புண்யத்துல நீங்க வந்துட்டீங்க அது வரைக்கு சந்தோஷோ அப்டி சொல்ட்டு அந்த அண்ணனுமே பயத்துலதான் சொல்லிருந்திருக்காரு ஆனா உண்மயே அதுக்கப்றோதான் தெரிசிருக்காங்க ஓக்கே கடவுள் தான் வழிகட்டிருக்காரு போல அப்டின் சொல்ட்டு வந்துட்டு இது பண்ணாங்க
ப்பா கேக்குறப்பயே கேட்கும்மோதே புல்லரிக்குது
ஆ அப்ப நெனச்சு பாத்துக்கோ அந்த காட்டுக்குள்ள பூந்து வெளிய வந்துருக்காங்கன்னா அந்த சமயத்துல அதுல சிறுத்தெல்லாம் இருக்குது அப்டின்ட்ருந்துருகாங்க சிறுத்தலா அடிச்சா என்ன ஆவும் செத்தே போயிடுவாங்க அதுவு கடிச்சு திண்ணே போட்ரு அது நம்பள
ஐய்யோ நல்ல வேல தப்பிச்சிங்கல்ல இன்னும் சேலத்துல சிறுத்தலா வந்துதா
புரியல
சேலம் தான சொன்னீங்க சேலத்துல சிறுத்தயேலா வந்துச்சா
தாண்டி இளம்பிள்ளனு ஒரு கிராமோ அது பக்கத்தில சித்தர்மலனு ஒரு சித் சித்திரு ஒரு மல வர ஒன்னு இருக்கு சித்தர் மல அப்டின்னு சொல்ட்டு ஒன்னு சொல்லுவாங்க அங்க மலப்பிரதேசோ வர இ க்கு அங்க சும்மாவே கொரங்கு எல்லா எக்கச்சக்கமா இருக்கு மல பிரதேசோனாலே கொரங்கு நெறயா இருக்கும் அங்க கொரங்கு இப்போ புதுசா சிறுத்தல்லா வேர இருக்குதுக்கா இப்போ இல்ல நா சொல்றது ரெண்டாயிரத்தி அஞ்சுல சொல்ற இது கிட்டத்தட்ட ஒரு இருவத்தியொரு வருஷத்துக்கு முன்னாடி
என்னதான் இருந்தாலும் அந்த டைமு ஆனா நீங்க சொன்ன மாறி கடவுள் தான் போல பரவால்ல பேய் கதையா கே இப்டியேதான் இவ்ளோ நேரம் பேய் கதையை கேட்டுக்கேட்டு இப்படி ஒரு ச கேட்கவும் மாறி டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்திச்சி
ஆ இதுதான் நானும் சொல்ல பேய் கதைய கேட்கறதுக்கு பயத் தான் உருவாக்குவோம் கடவுள் பத்தி கேக்குற பாத்தியா சந்தோஷமாவும் உள்ள ஆச்சரியமாவும் இருக்கு தா அதுதான் அக்கா சொல்லுவாங்களே கடவுள் விசயங்கள் அப்படின்ட்டுன்னு
இது இப்போ எங்க எங்க வீட்டுல பேசிட்டு இருந்ததெல்லாம் யாருக்கோ நடந்தது அப்படி கேள்விப்பட்டேன் அந்த மாறி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நீ நான் நீ என்ன சொல்கிறன்னா இப்போ உனக்கு நடந்தத நீ சொல்றப்போ சத்தியமா என்னால நம்பவே முடியல இல்ல
ம்
பரவாலில்ல
ஆமா உனக்கு கேக்குறப்பயே இப்படி இருக்கு இல்ல இதெல்லாம் நான் அதாவது அப்ப எனக்கு கொஞ்சம் தான் விவரம் தெரியும் ப ஆனா ஒரு கா ச சல டைம்லா போக போக என்னைக்காச்சு ஒரு நாள் வீட்ல எல்லாரு கூடி சேந்து பேசறப்போ இதெல்லாம் பேசுவாங்கள அப்போ நினைக்கிறப்போ அப்போ ஞாபகம் வரும் ஓ இப்பல்லாம் நடந்திருக்குல்ல ஓ அமால்ல நல்லா இருந்துச்சுல
நிஜமா இது உனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான்
நெஜமா உண்மைக்கும் மறக்க முடியாத சம்பவம் சீரியஸா
ஓகே ஓகே ஐயோ நாக்கு கண்டிப்பா இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க எங்க வீட்டுல நா போயிட்டு நீ சொன்ன சம்பவத்த பத்தி அவங்ககிட்ட போய் நா சொல்லிட்டு வந்திரட்டா எனக்கு அப்படியே ஆ ஆர்வமா இருக்கு அவங்களாம் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு இரு நான் போய் சொ டக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வேற அந்த மாறி வேற ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா சொல்லு
சேரி சொல்றேன் சொல்றேன்
சரி ஓகே நான் வந்துற்றேன்
ஆ சேரி ஓகே
ஆ ஓகே பாய்
ம் பாய் பாய்